கொங்காரீங்க
சும்மாதாங்க உக்கான்ட்ருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ஏங்க நானே எனக் சமைக்கிற வேல இருக்குங்க இதுக்கப்புறோ தா சமைக்கணு நீங்க சாப்ட்டீங்களா காலை உணவு என்ன சாப்பிட்டீங்க
காலைல இட்லி தேங்கா சட்னி தாங்க சாப்ட்டே நா எனக்கு மட்டு கொஞ்சோ தேங்கா பால் சாப்ட்டேங்க
செரி செரிங்க என்னெங்க ஆச்சு தேங்கா பால் சாப்பட்றீங்க
எனக் கொஞ்சோ வயிறு கொஞ்சோ அல்சர் மாரி ஆயிட்டுருக்குங்க அதனாலதா காரம் பட் காரோ அவ்ளவா என்னால சாப்ட முடில அதனால காலோ இல்லாம இப்ப டெய்லி ஒரு ரெண்டு மூணு நாளா சாப்ட்டு இருக்கேங்க தயிரு தேங்கா பாலு அந்த மாரி
இந்த காரோ அதிகமான எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அல்சர் வந்திருக்லா இல்ல லேட் ட்டா சாப்டறதுனால வருதுங்களா எதனால
அது எதனாலன் கரெக்டா தெர்ல டாக்டர் கிட்ட போனா டாக்டர் என்ன சொன்னாங்க ஒன்னு கா சாப்ட்டதுனாலெல்லா அல்சர் வராது லேட்டா டைம் சாப்டாம தள்ளி சாப்ட்டதுனால வரு இல்லன்னா நா கொஞ்சோ டேப்லெட்ஸ் சாப் ருந்தே அதனால எவி டோசா இருந்தாலோ வரு அப்டின் சொன்னா அது சாப்ட்டு அதுக்கு தகுந்த நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்சு பழமல்லா சாப்ட்டா வராது வெறு டேப்லெட்டு சாப்பாடு மட்டு சாப்ட்டுருந்தா வரு நம்ம டேப்லெட் சாப்டதுக் தகுந்த மாரி பழோ நறைய எடுத்துக்குணு அந்த மாரின் சொன்னாங்க அதனாலதா இப்போ பரவால்ல கொஞ்சோ ஓகேவா இருக்கு
சேரி சேரிங்க எனக்குமே வந்து பாத்தீங்கனா இப்ப காலைல லேட்டா சாப்பறதுனால இந்த கேஸ் மாரி ஃபார்ம் ஆயிட்டு நெஞ்சுல வந்து ஒரு மாரி குத்துரமாயியே இருக்குங்க அப்றமாதா வந்து அ ம் கால்ல எழுந்தோன்ன எனக்கு டீ காபி குடிக்கிற பழக்கோ இல்லங்க அப்பறோ கொஞ் நாள் பழகிட்டே அ திரும்பியு வந் வந்து நம்ம குடிக்க வேண்டாம் அப்டின் சொல்லிட்டு நா என்ன பண்ணுவே காலைல எதுமே வெறு வயத்துலயே வேல நெறைய செஞ்சுட்டே இருப்பே அதுக்கப்புறமா தண்ணி மட்டுந்தா குடிப்பே ஆ அப்புறம் அ இப்ப காலை உண் ன்னு ரெடியாயிடோனா தா சாபட்ற மாரி இருக்கோங்களா அதனால என்னன்ன கேது இந்த மாரி சாப்ட்டு சாப்ட்டு எனக்கு இந்த அஜீர்ணோ அப்றமா அந்த வயத்தெருச்சல் அதுக்கப்புறோ இந்த அ கேஸ்சு இந்த மாரி நெறைய பிரச்சனை வந்து வந்துருச்சு அப்போ வந்து எல்லாரு அப்றோ சொல்லும் போது இந்த மேரிதா சொன்னாங்க காலைல வந்து சீக்கரமா சாப்பிட்லேன்னா உங்குளு இந்த மேரிதா ஆகு உங்குளுக் பசிக்கும் போதே நீங்க சாப் டனே எனக் பசி வரு ஆனா அத நா கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டு வேலையே செஞ்சிட்ருப் அ அதுக்கப்பறமா தா சேரின் சொல்லிட் டு இப்பெல்லா சேரி அட்லீஸ்ட் நம்ம ஒரு காஃபி ஒரு அரை டம்ளர்னா குடிப்போ ஒரு டம்ளர் குடிக்கலனாலு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சாப்பட்ற வரைக்குனா அந்த வயிறு வந்து தாகோ அப்டின்துக்காக காஃபி குடிச்சிட்டு வேல பாக்கறங்க நீங்க காலைல எழுந்தனு காஃபி குடிக்கற பழக்கோ இருக்குங்ளா
இல்லங்க இப்ப இந்த அல்சர் வந்ததுனால நா டீ காஃபி எல்லா சுத்தமா குடிக்கிறதே விட்டே அதுக் பதில் என்ன பண்றனா அல்சர்கலா இந்த நீர் மோர் இருக்குல்லங்க அது நல்லா கேக்கு அதனா நா காலைலயே தூங்கி என்ச்சு பிரிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணோனா பழ சாப்டோ மாதுளம்பழ ஒன்னு கட் பண்ணி சாப்ருவே அப்பறோ என்ன பண்ணன்னா தயிரு வந்து மோரா அடிச்சு குடிச்சிருவே அப்பறோ இளநீர் குடிப்புங்க காலைல நா எட்டு மணிக்கெல்லா இந்த வ இதெல்லா குடிச்சிருவேங்க ஏனா எனக் வயிறு ரொம்ப எரிச்சல் எடுத்துக்கு பசி என்னால இப்ப தாங்க முடியற்தில்ல கொஞ்ச வயிறு வந்து காலியா இருந்தா டியே ஒரு மாரி தட தடன் ஆய்டு அதனால இப்ப சீக்கிரமா சாப்டற்து நீங்க வந்து என்ன பண்ணுங்னா காபி குடிக்காதீங்க அதுக்கு பதில் மோர் அந்த மாரி குடிங்க ஏனா காஃபி குட்ச்சாலுமே பித்தோ அதிகமாயிடு அதுமே ஒரு மாரி ஆய்டு டெய்லி நீங்களு மோர் குடிங்க
ஆமாங்க எனக்மே இந்த பித்த வாந்தி இந்த மார்லா நெறைய ஆ ஸ்கூல் படிக்கு போதுலருந்தே அப்பப்ப வருங்க ரொம்ப அப்டி கஷ்ட ப அப்டியே தல எல்லா வலிச்சி வரு வாமிட் பண்ணவே ரொம்ப கஷ் கஷ்டமா இருக்கு அந்த மாரிதாங்க நா எடுத்துட் இருந்தே இப்ப வந்து கொஞ்ச ஒரு அட்டி வயிரு எனக்கு என்ன ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆய்டுச்சுங்க அப்புறோ வயிறு கலக் சி வாமிட்டோ வந்துச்சுங்ளா அப்ப அப்டிதா வந் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாமிட் எடுத்தே எ ஒடம்பே ரொம்போ ஆ அப்டே நிக்க கூட மு டியல நா நா அப்டியே ஒரு மய கடச்சி வுளர மாரி ஆய்ட்டங்க இது எனக் அப்பமே அந்த காஃபி வந்து எனக்கு சேர மாட்ருக்கு அ அதனால நானுமே கொஞ்ச இந்த டீ காபி குடிக்கிறதெல்லா நிறுத்துனூங்க நீங்க உங்களுக்கு இந்த புண்ணு வயித்துல புண்ணு இருக்கறதுக்கு அதுக்கு த எதனா இந்த சாப்டுங்க இந்த மாரி எளநீரு அப்புறோ பழங்கள்னா நெறைய எடுத்துக்கோங்க ஆ ஏனா நீங்க பேசறதுலயே ரொம்ப இதுவா தெரியுது ஆ இது வந்து டைமுக்கு சாப்ட வேண்டிய விஷ்யோ அதனால கொஞ்சத்த ஒடம் பாத்துக்கோங்க
சரி சரிங்க அந்த மாரிதா இப்ப சாப்ட்ருக்கே மணத்தக்காளி கீர சாப்டா அது நல்லா ஆயிடுன் சொல்வாங்க ஏனா எங்க அக்காக்கு இந்த மாரிதா இருந்துச்சு அவுங்ளு டேப்லெட் சாப்டுமோ இந்த மாரி ஆய்டுச்சி அவுங்க அவுங்க வந்து இதவே சாப்டு சாப்டு செரியா ஆய்டுச்சு ஆனா அவுங்களுக்கு என்ன விட அ அதிகமா கெவி டோஸா ஆய்டுச்சு அல்சரு ஆ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ற அளவுக்கெல்லா ஆயிட்ந்ச்சி அப்போ வந்து அக்கா தா சொ நா இ மண்தக்காளியே சாப்டனா ஒரு மாசோ எனக்கு திரும்ப வரவே இல்ல நீ அதே சாப்டுனா ஆனா என்னன்னா இங்க எங்க ஊர்ல வந்து மன் தக்காளி கீரையே கெடைக்கல நாங்களு காய் கடைக் போய் டெய்லி சொல்லிட்டு சொல்லிட்டு வரோ நாளைக்கு எட்த்துட்டு வா நாளைக்கு எத்துட்டு வரன்ட்டு எடுத்துட்டே வரலா அதனால நா வெறு தயிரு மோரு பழோ இந்த மாரி தாங்க சாப்பற காரமே இன்னு நா ஒரு வாரமா சாப்பில்லங்க டெய்லி முட் ட சாப்பற எனக்கு வந்து நாக்குல வந்து ஒரு மாரி வட்ட வட்டமா ஆயி சி அதுக்கு டாக்டரு என்ன சொன்னாங்னா விட்டமின் பி டுவல் கம்மியா இருக்கனால் தா அந்த மாரி வரு உங்களுக்கு அல்சரு ஆய்ருக்கு அதனால நீ வந்து நான்வெஜ் எல்லா கம்மியா சாப்டுவீங்களா அப்டின் கேட் டாங்க நாங்க வாரத்துக்கு ஒரு தடவ தா சாப்டுன் சொன்னே அதுக்கப்புற அவுங்க அதையு சாப்புட்னு அப்டின் சொன்னாங்க அதனால இப்பதிக்கு முட்ட மட்டு சாப்பறங்க ஏனா நான் வெஜ்னா நம்ம கொஞ்சமாச்சு கார போட்டா தான நல்லாருக் கோ அதனால டெய்லியு ரெண்டு முட்ட சாப்புறங்க
செரி செரிங்க கொஞ்ச இந்த முட்டை அப்புறமா வந்து பாத்தீங்னா சிக்கனு மட்டனு இதெல்லா கொஞ்ச மீனு இதெல்லா வந்து சாப்ட ட்ரை பண்ணுங்க ஏனா நம்ம சாப்டாமயே இருந்தோனா அது நம்ம ஒடம்பதா பாதிக்கு இப்போ நம்ம வீட்ல வந்து பாத்தீங்னா ஒரு சில பேர் சாப்டுவாங்க ஒரு சில பேர் சாப்ட மாட்டாங்க நீங்க அதெல்லா எதையு யோசிக்காதீங்க நீங்க நம்ம ஒடம்புதா முக்கியோ ஆம் அதனால நம்ம வந்து எதுவா இருந்தாலு நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி சாப்டு உங்க ஒடம்ப பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப இந்த மாதிரி குறைபாடு இருக்கு கோ இது விட்டமின் பி டுவல்லா இருக் க்கு டாக்டர் சொல்லு போது நமக்கு கொஞ்சொ பயமா இருக்கில்லங்க அதனாலதா சொல்றே நீங்க உங்களுக்கு தேவையானத நீங்க வந்து அ எப்பவுமே வந்து சாப்பிடுங்க யாருக்குமே எதுவு பயப்படாதீங்க
இல்லங்க அதெல்லா எதுவ் இல்ல அவர் எங் வீட்டுக் காரெல்லா வாங்கி தந்துருவாரு கேக்கும்போது நானா தா எனக்கு விருப் இப்போது சாப்டுவே அதிகமா இல்ல ஆனா இப்ப வந்து டெய்லியூ ரெண்டு முட் ட அவர் கம்பல்சரி வாங்கிட்டு வந்துறாரு சிக்கன் இப்ப எடுத்துட்டு வரந்தா அவர் சொல்றாரு நா தா வேணா அப்டின் சொல்லியிருக்கே ஏன்னா முட்ட மட்டு நா இப்பதிக் கி சாப்பட்றேன்னா
ஆமாங்க டெய்லியூ ஒரு ரெண்டு முட்டனா சாப்பிடுங்க ஏன்னா அது ரொம்பே பு்ரோட்டீன் வந்து இருக்குன்றாங்க நீங்க நைட்ல சாப்டீங்கன்னா அது கொஞ்சொ ஜீரன்னெ ஆகாது நீங்க பகல்லே என்ன பண்ணுங்க நல்லா வேக வெச்சு சாப்டுங்க தோச கூட நீங்க சேர்த்து சாப் டுங்க அ உங்களால முடிஞ்ச அளவுக்கு வ்வ வார கடைசி வரைக்கூ வெயிட் பண்ணாதீங்க எட நாள்லயே ஒரு நாள் என்னைக்குனா உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த சிக்கனு எதனா வந்து வாங்கி நீங்க சாப் பிடுங்க இப்ப தெ காரோ கம்மியா இருக்கிற மாரி நீங்களே செஞ்சு நீங்க வந்து விட்டு வந்து கொஞ்சொ ஒடம்பு வந்து இது பண்ணுங்க
சரி செரிங்க அந்தமாரி தா பண்றங்க ஆனா இப்ப காலையிலே தா நா முட்ட சாப்டுக்குறே காலய்லே டிஃபனுக்கே காலையிலே ரெண்டு முட்ட வேக வச்சிடுவே காலையில ஒண்ணு சாப்டுருவே மதிய ஒண்ணு சாப்டுருவேங்க நைட் நைட்லல்லா அவ்ளவா சாப்பட்றது இல்ல தயிர்லயே சாப்பிட்றது கொஞ்சொ ஒரு மாரி கடுப்பா இருக் இருந்தா அப்ப மட்டு ஒரு முட்ட போட்டுப்பே ஒரு நாளைக்கு மூணு முட்டயூ சாப்பிட்ரோ இப்பல்லா எதுயூ யோசிக்கிர்த் இதில எதுவூ பண்றத் அவரூ சாப்டு சாப்டுன்தா சொல்லுவாரு அத்னால நா சாப்ட்டே இருந்துர்வே இப்பெலா அவ்ளவா எதூ இல்ல
செரி செரிங்க மீனுமே வாரத்துக்கு ஆ முட் டெல்லா சாப்டுவேங்க எப்பமே வந்து பாத்தீங்ன்னா நானுமே ஆரம்பத்துல பெருசாக எதுவூ சாப்ட்டு டாமா தாங்க இருந்தே இப்ப வந்து பாத்தீங்ன்னா எனக்மே வந்து கொஞ்சொ ஒடம்பு வீக்கா முட்டி கொழந்த பொறந்துட்டோனா எனக்கு அந்த முட்டி வலி பிரச்சனலா நெறய இருக்குங்க ஆ நம்ம வந்து கொழந்த பொறக்கர்த்துக் முன்னாடி நம்ப ரொம்ப லோ ஆக்டிவா இருப் போ மேல ஏறுவோ படிக்கட்டு எறங்குவோ அ நல்லா ஓடுவோ எல்லாமே பண்ணுவொங்க டான்ஸ் லா ஆடுவே அந்த அளவுக்குலா இருத் மே ஆகாது ஆனா என்னன் தெர்லங்க கொழந்த பொறந்ததுக்கு அப்றோ எனக்கு வந்து சுத்தமாவே ஒரு ஸ்டரென்த்தே இல்லாத மாரி என்னாலே ஃபீல் பண்ண முடித் இ ப்ப கூட என்னால ரொம்ப வேகம் ப வ ஓ வேகமா ஓடிட்டுர்ந்தே என்னால இப்ப ஓடக்கூட முடியாதுங்க ஓட்னாலே ஒருமேரி முட்டியெல்லா வலிக் க ஆரம்பச்சிரூ செர் அட்லீஸ்ட் கொஞ்சொ நா கொஞ்ச நா சாப்டலான்னு இந்த முட்டயெல்லா முட்ட தோசமாயி ஊத் தி சாப்டுவேங்க எனக்கு சில டைம்ல தோணுச்சுனா வெறு முட்ட மட்டு சாப்ட்டுக் கூட படுத்துருவங்க அந்தமாரி தாங்க நீங்க மீன் வந்து சாப்டுங்க மீன் வந்து வார்த் துல ஒரு நாள் வந்து பாத்தீங்னா கொழம்புமாயி செஞ்சு சாப்டுங்க ஏன்னா நம்மொ ஃபிரைமே பண்ணா அதுல நெறைய மசாலா போட வேண்டிதா இருக்கு அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க ம ம் கொழம்பு மயி பண்ணி சாப்டுங்க நா ஒரு கொழம்பு இப்ப ரீசன்டா வச்சேங்க மீன் கொழம்பு சிம்பிளா ஈஸியாதாங்க இருந்தது அ அ ஒண்ணுல்லங்க பூண்டயு ஆ பெரிய வெங்காயத்தியு போட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயொ ஒரு கைப்புடி அளவு பூண்டு போட்டு நல்லா அரச்சிகினுங்க பேஸ்ட்டு மாதிரி அப்பறொ நல்லெண்ண ஊத்திட்டு கடுகு அம் வெந்தயொ ஆ அதெலா போட்டுனுங்க போட்டுட்டு அதுக்கப் பற வந்து பாத்தீங்னா இந்த அரச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்ணு வணக்கிட்டு அப்பறமா நம்ம தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கணு ரெண்டு தக்காளியு அதயு அரச்சிருனுங்க அதுமே இந்த நல்லண்ணெய்ல போட்டு நல்லா வணக்ணு வணக்கிட்டு அ தென் நம்ம மொளகாத்தூளூ வந்து போட்லாங்க போட்டுட்டு மஞ்சத்தூளூ இதெலா போட்டுட்டு திரும்ப நல்லா வணக்கிட்டு அது எண்ணெ வந்து கொஞ்சொ லைட்டா வெளிய வர அளவுக்கு வணக்கிணுங்க வண வணக்கிட்டோனா அதுக்கப்பறொ புளி தண்ணிய வந்து நம்ம கர ம் கரச்சி வச்சுக்கறத அதுல வந்து ஊத்தனோங்க ஊத்திட்டோனா அத நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்ணுங்க எவ்ளோ கொதிக்க விட்றமோ ம் நா அந்த பச்ச வாசன போற வரைக்கு கொதிக்க விட்டு அதுக்கப்பறொ ஓரளவு நம்ம த ஒரு கன்சிஸ்டன்சி வருங்க அப்ப வந்து நம்ம என்ன பண்ணு இந்த மீன் துண்டுங்கள் வந்து கழிவி வச்சிர்க்கிறது கொழம்பு கு எந்த மீன் நல்லாருக்குமோ அது வாங்கி கழிவ் வச்சிர்க்கது ஒரு ரெண்டோ மூணோ நாளோ எதோ உங்களுக்கு ம்அ வாங்கணுந்த போடுங்க போட்டுட்டு அது வேக வச்சு சாப்ட்டு பாருங்க இது ஈஸி யாவூ இருக்கு கருவேப்பிலயு போட்டுக்கோங் க ஈஸியாவு இருக்கூ உங்களுக்கு வந்து ஆ சாப்ட்ட ம் நீங்க என்ன பண்றீங்க ஆ ஒரு நா நெறைய கூட வாங்க வேண்டா வீணா போயிடு ஆ நீங்க கம்மியாவே அளவாவே வாங்கிக்கோங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்ளோ அதுக்கேத்தமாயி ம் வாரத்துல ஒரு ரெண்டு மீனு ரெண்டுமே பீஸோ இல்லன்னா ஒரு மூணு பீஸோ நீங்க பழகிக்கோங்க ஏன்னா மீன் வந்து ரொம்ப நல்லது அதுக்காக தாங்க சொல்ற ஒமேகா த்ரீல்லா நம்மளுக்கு நெறைய கெடைக் கோ அதுலந்து
ஓ சரி சரிங்க நீங்க சொல்றத பத்தா மீன் கொழம்பு செஞ்சு சாப்பன்னோ போல தா இருக்கு நான் வாங்கி ட்ரை பண்ணி பாக்குறங்க
ஆமாங்க சிம்புள்ளா நீங்க செஞ்சீங்ன்னா உங்களுக் கு வேலயு அதிகமா இருக்காது அ நெறைய நேரோ இது அதுன்னு மசாலா அரை க்கிற மாரி இருந்தா தா நம்மளுக்கு கடுப்பா இருக்கு செய்யறதுக்கே இது சின்ன சிம்பிள் தாங்க நா வந்து எனக்கு டைம் இல்லன்னா இதே மாரி தாங்க செய்வ
சரி சரிங் ஆனா எனக்கு மீனுன்னா கொஞ்சோ பயோ சாப்புறத்துக்கு ஏன்னா அதுல வந்து முள்ளல்லா இருக்கோல்ல அதனால எப் அப்டி நா சாப்ட்டாலு எனக்கு வந்து முள்ளு வந்து தொண்டையில சிக்கிகுங்க அதனாலேயே எனக்கு கொஞ்சோ பயோ மீன் சாப்புறத்துக்கு
எனக்குமே அப்டிதாங்க அப்பறமா எனக்குமே இப்போ சாப்ட்டு நா பழகிட்ட அ வே வ நல்லதுன்னு சொல்றாங்ளா நம்மளு வேற வழி இல்லாம சாப்பற மாரிதாங்க இருக்கு அ நீங்க பிரானுமே வந்து பாத்தீங்ன்னா ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது சில உங்களுக்கு ஒத் துக்குச்சுன்னா நீங்க அதுவுமே சாப்டுங்க அது கால்சியம் அதிகமா இருக்குங்க
சேரி செரிங்
சேரிங்க உங்ககிட்ட பேசு நெறைய தகவல் பகிர்ந்துக்குனீங்க மேல் மேற்கொண்டு நம்ம அடுத்த அழைப்புல பேசலாங்க
அ ஓகேங்க நன்றிங்க
அ நன்றிங்